ஹலோ ஆ கேக்குதா
எ கேக்குறோ
அப்பற எப்டி கேக்குதுன் சொல்ட்டு கே்கலன் கேக்குற சொல்றீங்க
ம்
ம் எதா பேசுங்க
நாப்
ஹலோ
கேக்குது
கேக்குதுனா எதாச்சு பேசுங்க
என்ன சாப்ட்ட
நானா இப்ப சாம்பார் சாப்ட்டே மாம்பழம் ஊறுகாய் சாப்ட்டே நீங்க என்ன கருவாட்டு கொழம்பா
கருவாட்டு கொழம்பு இது இந்த முட்ட
ம் ரெண்டு முட்டயா பொறிச்ச முட்டயா ஆம்ப்லேட்டா
அவுச்ச முட்ட
அவுச்ச முட்டயா அவுச்ச முட்ட சாப்டுவீங்ளா
இன்ன முழுங்குவோ
தொண்டையில மாட்டிக்காது
ம் மா மாட்டாது மாட்டாது
ரெண்டு முட்டைய ஒரே நேரத்ல முழுங்குவீங்ளா தனித்தனியா முழுங்குவீங்ளா
ம் ஒண்ணு வாய்வழியா முழுங்குவ
இன்னொன்னு கையில ஒடச்சு சாப்டுவீங்ளா
இன்னொன்னும் வாய் வழியாதான் போ
சேரி சேரி தனியா உங்ககிட்ட நா வந்து பேசுற இத பத்தி
ம்
ம் உங்களுடய ஃப்ரீ நேரத்துல என்ன பண்ணுவீங்க
நா எப்பவுமே ஃப்ரீதா
வேலைக்கி போலயா
இப்ப ரெஸ்ட்டைம்
புரியல
இப்ப ரெஸ்ட் டைம்
இப்போ ரெஸ்ட் டைம் எப்ப திரும்ப வேலைக்கி போவீங்க
நாலு மணிக்கி
நாலு மணிக்கி எத்தன மணிக்கு முடியு வேல
ஏ நா ஏதாவ் சொ எதுவு பேச முடியாத நெலமயில இருக்கேன் ஏழ்ர மணிக்கி
முடிச்சிட்டு கேம் சென்றுக்கு போவீங்ளோ
ஆமா
இன்னைக்குமா
ஆமா இதுல என்னா இருக்கு
ஒரு நாளக்கி ஒன் டுவெண்டி செலவு பண்ணா எப்டி
ஒரு நாள் ஃபுல்லா இருக்குற ஸ்ட்ரெஸ்அ அந்த ஒரு மண் நேரம் போக்குறதுல ஒன்னு தப்பு இல்லையே
என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்டி அதான் உங்களுக்கு பேசுறதுக்கு அருமையான ஒரு ஒருத்தவுங்க இருக்காங்க அவுங்ககிட்ட பேசுனாலே உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே பறந்து பேயிடுமே
அவுங்க அப்பளதான் ஸ்ட்ரெஸ் ன்னு அவுங்கிட்டயே போய் சொல்ல முடியுமா
புரியில புரியில
அவுங்களாலதா ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்ட்டு அவங்கள்ட பேய் சொல்ல முடியுமா சொல்லு சொல்லுங்க
ஓ அதனாலதா வெளையாட போறீங்ளா
ஆமாமா
போய் என்ன வெளையாடுவீங்க அப்டி
டபுள்யூ டபுள்யூ மேக்டவுன் போ யார் மேலயாவ்து வச்சிருந்த வெரியதா அத தீர்த்திக்கிட்டு அச்சிக்கிட்டு
ஓ ஓ அந்த அந்த வெளாட உள்ள இருக்க பொம்ம வந்து நம் பன் நெனச்சக்கிட்டு வெளையாடணுமா
ஆமா
ஆஹ வேற என்னென்ன கேம் இருக்கூ
அங்க ஸ்நாக்ஸ்ல்லா இருக்கும் இந்த வந்து குர்க்குரே ஃப்ரூட்டி அதெல்லா வாங்கிகிட்டு சாப்டுகிட்டே வெளால்லாம்
அப்புடியா நூத் த்தி இருவருவா செலவு பண்ணி போரதுல்லாம திண்பண்டங்கள் வேறையா
ஆமா மப்பரு பகுத்து இருபது ரூவா
எனக்கு குர்க்குரே ரொம்ப புடிக்குமே அத பத்தி உங்களுக்கு ஏதா தெரியுமா
தெரியாது எனக்
ம் எதுவுமே தெரியாது ஆனா வந்து பசியில இருக்கவங்களுக்கு வந்து பிஸ்கட் வாங்கிட்டு வருவீங்க
ஆமா
ம் எவ்ளோ பசிச்சாலு பிஸ்கட் சாப்ட்டா பசி பசி போய்டு அப்டின்ட்டு சரியா
ஆமா
எல்லாரு வந்திருக்காங்க ரூம்ல இருக்காங்க அதனால நா வெளியில உட்காந்ருக்கே
எதுக்காக
இங்க ஹாஸ்பிடல் எதோ போனாங்க போல அதனால வந்துருக்காங்க
ம்
ம் ஆ நாளைக்கு ஃபுல் டே பாக்கணுமா ஒர்க்கு ரெஸ்ட் இல்லாம சாப்டாம கொல்லாம
ஆ எதனால கேக்குற
கேட்டே ஆ லைப்ரரி போலான் நெனைக்கிறது நா போகவே முடிய மாட்டேங்குது போலா போலாங்கற ஒரு எண்ண மட்டுந்தா இருக்கு ஆனா அங்க போய் உக்கார முடியல ஒன்ஸ் போய் பாத்துட்டா கொஞ்ச நல்லா ல்லா இருக்கு லைப்ரரி போனா எனக்கு கொஞ்ச நல்லா இருக்கு தோணு இப்ப வீட்லயு என்னால படிக்க முடியல உள்ள அக்கா இருக்காங்க ஹால்ல அம்மா பாட்டி லைட் ஆஃப் பண்ட்டு தூங்குறாங்க நா எங்க உக்காந்து படிக்கிறது
படிக்கமாத
ம் புரியல
படிக்க முடியாதுதான தூகி
படிக்க
நீ படிக்க முடியாதுன்னா
அவங்க இருந்தான நா தா வெளியில உக்காந்து படிக்கணு
மரியாதை பேசுங்க ம் இவள் நேர பேசிருக்கோ அஞ்சு நிமிஷத்த தாண்டல
ம்
ஏதாது இன்ட்ரெஸ்ட்டிங்கா சொல்லுங்கள உங்களோட அனுபவங்கள் ஐயப்பன் கோவில் மல ஏற்னிங்கல எத்தன மல ஏற்னீங்க எத்தன மல எ றங்கனீங்க இப்போ இந்த டைமுக்கு சொல்லுங்க அடுத் அடுத்த கால் கட்டாணது நா கால் பண்றே அதுல கண்டினியூ பண்ணுங்க சொல்லுங்க இந்த வருஷ மால போடுவீங்களா
ஆமா இந்த வாட்டி ஒன்னாந் தேதிலா போட்டுறனு கரக்டா
ஓ
ஆ தெரிய வர்மா சொல்லா
ஓகே ஓகே ஓகே உங்க ஊர்ல என்ன கோயில் ஃபேமஸா இருக்கு
மாரியம்மன் கோவில்
காளியம்மன் கோயில் கிராமமா நீங்க
ம் இல்ல பட்டிக்காடு
ஹ
இது பட்டிக்காடு எதுவுமே இருக்காது வறண்ட பூமி தண்ணி எடுக்கணுன்னா அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போணு கட கண்ணி கடகாத்துக்கெல்லா போண்துகன்னா ஒரு பத் பத்து கிலோமீட்டர் பொயிட்டு நைட்லா பாத்தீங்கன்னா எல்லா வெளக்கு வச்சுதா உக்காந்துரு ப்பாங்க இங்க ஸ்ட்ரீட் லைட் கெடையாது
அப்புடியா அவ்ளோ ஒரு குக் கிராமத்து
குக் கிராமல்லா இல்ல குக்கிராமத்தெல்லா தாண்டி பட்டி பட்டி காடு இது
அப்புடிங்ளா இத பத்தி நா யோசிக்கிறே உங்களுக்கு என்னால உதவ முடியுமா உங்க கிராமத்துக்கு என்னால உதவ முடியுமான்னு நா பாக்றே றே உங்க வீட்டுல லைட்ல்லா இருக்குமா லைட்டு ஃபேனு
நீங்க அதெல்லா பாத்ததே இல்லங்க அதல்லா எப்புடி இருக்குணு கூட தெரியாது எங்களுக்கு இங்க எல்லா மண்ணென்ன வெளக்கு தா அந்த அந்த வடிவேல் போயிட்டு மண்ணெண்ண வாங்கிட்டு வந்து கீழ ஊத்துவாங்க அந்த
அந்த அளவுக்கு இருக்கீங்களா அட கடவுளே ம் எப்ப திருவிழா வருது உங்க ஊருக்கு தேதியெல்லா வச்சுட்டாங்களா ம் நல்லது நல்லது ரொம்ப சிரிச்சு வயிரெல்லா வலிக்கிது உங்க பேரு சொல்லுவே இல்லேயே
எங்க பேரா
ம்
மைக்கல் ஜாக்ஸ்சன்
ஆடுவீங்களா நல்லா
ஆ பாடுவேங்க
மைக்கேல் ஜாக்சன் வேற வச்சுட்டு பாடுவீங்ளா
ஆமாங்க எங்க வீட்ல அப்டிதா வச்சுருக்காங்க
ஓஹோ செரி செரி என்ன வேல பாக்குறீங்க
ம்
ம் என்ன வேல பாக்குறீங்க கல்யாணோ ஆயிடுச்சா கல்யாணோ ஆயிடுச்சா உங்களுக்கு
ம் ஆ ஆயி ரெண்டு புள்ள இருக்கு
ஆனா உங்கள பாத்தா கல்யாணோ ஆனவுங்க மாரியே தெரியலையே
அப்புடிதாங்க தெரியு அது அப்டிதா தெரியு
ம் ம் ம்
ம்
ஒங்க ஒய்ஃப் நேம் என்ன
இளமை என் மூஞ்சுல தள்ளாடு இன்னமு பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிவுல நிப்பாங்க போ பொண்ணுங்களா
தர் பெரும அடிக்காதிங்க உங்க வைய்ப் நேம் என்னது
எங்க வைஸ் நேமா
ம்
இந்த இருங்க ஆதார் காடு பாத்து சொல்ற
ஏங்க ஒய்ஃப் நேமு ஆதார் காடு பாத் சொல்றளவ்க் இருக்கா
அ ஆமா ஒ ஒண்ணு ரெண்டு இருந்தா தெரியு இப்போ கரண்ட்ல எந்த வைஃப் து எதுன் தெரியல
இந்த ஆசையிலா வே இருக்கா உங்ளுக்கு ஏங்க
ஆமா
ம்
சேரி செரி இதுவு இப்போ பேசுற எல்லாத்தியு நா நோட் பண்ணிருக்கே
ம் ரெக்காடு பண்ணி வெச்சீங்க
இதுல இந்தா கேக்குற கேக்குற நீங்க வேற மலை கிராமத்ல இருக்கீங்க மலை கிரா மோது மலையடி வாரத்துல இருக்கிங்
மாரி தப்பு தப்பா சொல்லாதிங்க பட்டிகாடு
பட்டிக்காட்ல இருகீங்க
எதோ பக்கத்துல எதோ ஆடு எதோ வந்து ஜிம்முது
நாலு ஆடு நடந்து போயிட்டுருக்கு
நீங்களு பட்டி காட்லதா இருக்கிங்ளா
நா சிட்டி நா சிட்டில இருக்கே
அவளதா
ம்
சேரிங்க நா உங்கள்ட அப்பற்மேட்டு பேசுறே தொடருவோ ம்
பாய்ங்க